ஹலோ அ சொல்லுங்க அ கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க.
அ சொல்லுங்க.
நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்க? நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்க?
நா எந்த பிஸ்னஸு பண்ல நானு
அப்டியா சேரி சேரிங்க ம் என்ன கேட்டீங்க நீங்க
நீ இப்டியேக்கு வீட்ட பாத்துட்டு அப்றோ ஒரு டாக் வச்சுறு ப டாக் பாத்துட்டு அவ ஃபோர் ஸ்டேன்டர்டு படிக்கிறா ஒன்னியர்ஸா அவனுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிகுடுத்துட்டு
ம் சேரி சேரிங்க ஆமா பசங்க சின்ன பசங்க இரு க்கனால அவுங்ளுக்கு சொல்லி குடுத்து நேர சரியா வந்துரு ம் சேரி சேரிங்க
அப்றோ நீங்க ஏதாவது ரீசண்டா மூவி பாத்தீங்களா
மூவி அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க ரொம்போ படம் பாக்க மாட்டே நானு
சேரி சேரி ஓக்கே ஓக்கேங்க அவ ஃபோர்த் ஸ்டேண்டட் படிக்கறானுங்க
சேர் சேரிங்க ம் நீங்க என்ன படம் பாத்தீங்க
நா பரிமலா என் கோ பத்தோங்க
பரிமள அன் கோ ஆ ஓக்கே ஓக்கே மளையாள படமா
மலையாளோ படோ இல்ல தமிழ் படோன்தா காமெடியா இருந்துச்சு இது சீரியல்ஸ் லா பாப்பீங்களா
சீரியல் ஓரளவு பாப்பே அதிகமா அதுல நேரோ செலவழிக்கிறதுல ஓரளவு எப்பயாச்சு ஒரு தடவ பாப்பே ரெகுலர பாக்குற மாரி இருக்காது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ பாத்தாலே கதெயெல்லா புரிஞ்சிரும் இல்லையா அந்த மாரி இருக்கு உம்
ஆ நீங்க தேட்டர்ல போய் படோ பாப்பீங்களா இல்ல வீட்லேயே பாட
ஆமா ஆமா தேட்டர்ல எங்க தேட்டர்ல போய் பாப்போங்க
உம் செரி செரிங்க இப்ப எல்லாமே ஓட்டிட்டிடுக்கு வீட்டுல இருந்துதானே பாக்குறாங்க
ஓட்டிட்டி ஆமாங்க நாங்க தேட்டர்ல போய் பாக்குறதா அத அடுத்த வாரத்துலயே வந்துருங்க அந்த படோ
ஆ ஆமா ஆமா ஆ அது முந்தி தேட்டரு போகணும்னா நல்லா ஆர்வமா போன மாரி இருந்தது இப்ப தேட்டரு போகவே
ஆமாங்க ஆ போய் தேட்டர் போய் அடுத்த ஒரு வாரத்துலயே அந்த படோ வந்துருங்க
ம்
அப்றோ சுற்றுலா தலங்களுக்குல்லா போவீங்ளா
சுற்றுலா தலங்கள்ளு எப்யாச்சு ஒரு தடவ பண்ணணுங்க ஆமா ஆமாங்க அது சொல்லுங்க ஆ கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா அ திருமண பக்கல்லா
மல்லிப்பூ மட்டுந்தா மதுரைல ஃபேமஸ்ஸா வேற என்னங்க ஜிகர் தண்டா
ஜிகர் தண்டா மதுரைனாலே ஜிகர் தண்டா மல்லிகை பூ ஆ நான் வெஜ்ஜு எல்லாமே ஸ்பெஷல் தா ஆ அதிக ஆமா ஆமாங்க ரொம்ப கடைகள் இருக்கு இப்ப ரீல்ஸ் பாத்தீங்கன்னா எங்க எப்ப பத்தாலு மதுர
எனக்கு தெரிஞ்ஜி ஜிகர்தண்டாவு மல்லிப்பூவு தா பேஃமஸ்சு
ஆமா கண்டிப்பா அது ஜிகர் தண்டா பேமஸ் தா எப்ப பாத்தாலு கூட்டோ அதிகம தா இருக்கு நல்லா மழ பெஞ்சாலு நின்னு ஜிகர் தண்டா குடிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரிதா இருக்கு நீங்க சாப்டு இருக்கீங்களா ஜிகிர்தண்டா
சாப்ருக்கே மதுரையில சாப்டது இல்ல அது மதுர பக்கமே வந்தது இல்லையே வேற பக் இப்ப சாப்ட்ருக்கே திருச்சியில சாப்ட்டுருக்கே
ம் ம்
அப்புறோ நீங்க அடிக்கடி வெளிய போவீங்களா
அ வெளிய போற வேல எதுவு இல்லங்க நாங்க து தொழில் பண்றதுனால வீட்லயே பிசினஸ் இருக் கனால அதுவே சரியா வந்துரு எனக்கு வேல பாக்கறதுக்கே
செரி செரி செரிங்க
ம் இச்
அப்புறோ வெளிய வெளியவே எங்க மேக்சிமம் போமாட்டீங்க
இல்லலங்க நா வெளியே எங்கேயு போ மாட்டே வீட்லயே து ஊருக்குங்குறது எ மா நாத்தனார் பா பைய வந்து பெங்க்ளூர்ல இருக்காங்க அங்க எப்பயாச்சு ஒரு தடவ போயிட்டு வருவோ சென்னையிலே இருக்காங்க ஏதாச்சு விசேஷோ அந் மாரி இருந்துச்சுன்னா போயிட்டு வருவோ மத்தபடி இ எந்த சுற்றுலாத்தலத்துக்கு அந்த மாதிரி போய் பழக்கோ இல்ல அது ஃபுல்லா வந்து தொழில் தொழில் தொழில் தா வீட்லயே தொழில் பண்றதுனால ம்
செரிங்க செரிங்க எவ்ளோ வருஷ ஆச்சுங்க இது
இது ஒரு இருவது வருஷ ஆயிடுச்சுங்க இ ஹலோ இருவது வருஷமா பண்றாங்க ஆ கேக்குதுங்க நல்லா கேக்குது நீங்க பேசுறது கேக்குதா ஆ ஆமா ஆமா இருவது வருஷமா பண்றோ
பசங்களுக்கெல்லா எவ்ளோ ஏஜுங்க
பசங்க காலேஜ் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே காலேஜ் போறாங்க
செரி அப்ப இருவது வருஷமீனா கல்யண முடிச்சிட்டு வந்ததுல இருந்து பண்ணிட்ருக்கிங்
ஆமா ஆமா கல்யாண முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிசுனஸ்லேனு ஆமாங்க
சேரி ஓகே ஓகே ஓகே ஓகேங்க எப் டி லைஃப் எல்லா ஓகே வாங்க
போகுதுங்க அது பாட்டுக்கு போகுது
சரி சரி சரிங்க
ம் நீங்க என்ன பண்ணுவீங்க உ உங்க பொழுதுபோக்கு என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க
நல்லா டிவி பாக்குறது ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட்டு மூவி பாக்குறது நாடக பாக்குறது அந்த மாரி போயி விஜய் டிவி சீரியல்ஸ்ன்னா எல்லாமே எல் மேக்சிமம் கத தெரிஞ்சு வெச்சுக்குவே ரெண்டு நாடக மட்டு மெய்னா பாப்ப விஜய் டிவில
ம் என்ன நாடகோ பாப்பீங்க
சிரகடிக்க ஆசை ஐநர்
ம் செரி செரிங்க
மத்த நாடகம் எல்லா வந்து கத மட்டு தெரிஞ்சு வெச்சுக்குவே சன் டிவி பக்கம் எல்லா போக மாட்டே
ம் ம் சேரி செரி
ஒன்லி விஜய் டிவி ஃபேனு
ஓகே ஆமா அடுத்தடுத்து நல்ல புரோக்கிராமே வந்டே இருக் கே ஆ குக் வித் கோமாளி அப்புறோ ஆ நீயா நானா பாப்பீங்ளா ச ஞாயிற்றுக்கிழம
மேக்சிமம் எப்பவாவதுங் ரொம்ப இல்லைங்க ஆக்சுலி எங்களுக்கு மூவிஸ்லதா இன்ட்ரஸ்ட்
ம் ம்
அதனால மூவி மூவிலயே போயிருங்க
மூவி எந்த மாரி டைப் மூவி பாப்பீங்க எந்த மாரி பிடிக்கு உங்களுக்கு அப்பாடி அ சேரி சேரி ம் அது படம் பாக்கணுனு ஆசையாதா இரு க்கு உக்காந்தா கொஞ்ச நேரந்தா பாக்க முடிது அது ஒரே கத மாரி வர்ற மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா இருந்தா பாக்கலா ஆ ஒரே மாரி வர்றது கொஞ்ச நேரம் பாப்பேன் அப்றோ ஆஃப் பண்ணி வெச்சிருவேன்
செரி செரி செரி செரிங் செரி செரிங் காஃபி குடிக்கலாங்க காஃபி
காஃபி
காஃபி
அப்டியா செரி செரி அந்த மாரி வசதியா இந்தா ரொம்ப நல்லா இருக்குமே ஃபோன்ல வந்து இப்ப மொகோ பாக்கற மாரி ஃபோன் வந்திருக்கு இல்லையா அந்த மாரி எ ட்ட இருக்கவங்க எதாச்சு சாப்ட குடுக்கற அந்த மாரி ஃபோன் வந்தா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா
ஆ ஆமாங்க
ஆமா அந்த மாரி கண்டுபிடிக்கணு அ நல்லா இருக்கு எந்த ஊர்ல இருந்தாலு என்ன வேணுணாலு ஃபோன்லயே வாங்குற மாரி இருக்கணு
ஆமாங்க ஆமாங்க
ம்
அப்றோ சொல்லுங்க
ஆ அங்குட்டு கோயம்புத்தூர்லல்லா மழ இருக்கா எப்டி இருக்கு
மழ காலைலந்து ஓயாம பேஞ்சிட்டே இருந்துச்சு அப்றோ ஒரு ஒரு மணிக்கே ரெண்டு மணிக்கேதா நின்னுச்சு அப்பதா நாங்க ஃபங்கஷன் ஒரு கொஞ்ச நேரோ கேப்ல ஃபங்க்ஷன ஓடி போயிட்டு ஃப்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஒடியாந்துட்டோ கட திறப்பு அட்டனல்லா பண்ல கடைத்திறப்பு விழாக்கு அந்த கடைக்கு போயிட்டு கலைய மட்டு பாத்துட்டு வந்துட்டோ ஆக்சுவலி எதாவது எடுக்கலான்ட்டுதா போனது ரேட்டு பாத்தொன்னே பயந்துட்டு வந்துட்டேங்க ஒரு டீஷ் ட்ரெஸ் கட ஓப்பனிங்கு ஒரு முஸ்லிம்மு
செரி செரி ஓகே ம்
பண்ணி இருக்காங்க கூப்ட்டிருந்தாங்க பாத்து
ஆஃப் பண் செரி செரி செரிங்க ம் இப்ப எல்லாருமே ஆன்லைன்லதானங்க டிர ஸெல்லா வாங்கற மாதிரி இருக்கு கடைகள்ல போய் வாங்கறது கொஞ்சோ ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா
நாங்க மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளா ஆன்லைன் கொஞ்சோ இதா இருந்த ப்போ இப்ப அ ஹைப்ல இருந்தப்போ நா கொஞ்சோ நா எடுத்தன் அவுங்க எடுக்கல தம்பி க்கி அவருக்கு எடுத்தத இல்ல நா எடுத்திருக்க அப்றோ அப்றோ போய் பா அப்றோ எடுக்க எடுக்க இது குவாலிட்டி இதா இருக்கு அப்டின்னு சொல்லி எனக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு ரொம்ப எடுக்கல கொஞ்சோ கொஞ்சோ அப்ப அப்ப எடுக்கும்போது அப்றோ குவாலிட்டி எனக்கே தெரிஞ்சதுக்கப்றோ நானு அவாய் பண்ணிட்டு மேக்சிமம் வேற ஏதாவது பொருளுங்க தா வாங்குறது
கரெக்ட் தா ஆமா கரெக்ட் தா அதுல போன்ல பாக்குறப்ப ரொம்ப நல்லா அழகா இருக்குன்னு புக் பண்ணி வந்தா அ ரொம் அ ரிட்டன் பண்ற மாதிரி தா இருக்கு
சேரி நா அப்டிதா எடுத்தே கொஞ்சோ நல்லா இருந்த மாரி இருந்துச்சு அதுக்கப்றோ குவாலிட்டி பாத்து எடுக்கறது ஆரம்பிச்சோ அதுக்கப்பறோ மறுடியு பரவாயில்ல அப்டின்னு சொல்லிட்டு ஓகே அப்டிங்கிற மாரி இருக்கு அப்றோ எடுக்கிறதே விட்டுட்டோ அதுக்கப்பறோ கடையில தா
எ பொண்ணு எல்லா புல்லா ஆன்லைன்ல தா வாங்குறாங்க அது கா சு வேஸ்ட் ஆன மாரிதா இருக்கு குவாலிட்டியு நல்லா இருக்க மாட்டிங் அது பாக்குறப்ப போன்ல பாக்குறப்ப நல்ல இருக்கு துணி எல்லா
இப்ப வெளிய போனாலு அப்டிதாங்க இப்ப நல்லா இருக்கிற மாரிதா இருக்கு ஆனா அது குவாலிட்டிக்கு தகுந்த மாரி வில இல்ல ஒண்ணுமே இல்ல சும்மா நல்ல கடைக்கு போனாலு மேக்ஸ் இந்த மாரி ட்ரெண்ட்ஸ் அங்க போனாலுமே ஒரு சல்வார் ஃபுல்லா செட் டா எடுத்தா வே டூ தௌசண்ட் டூ தௌசன் பைவ் ஹண்டரட் வந்து குவாலிட்டியு மட்டமா இருக்குது இதுவே ஆ இதுவே நாத்தனார் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஆஃபர் கடைக்கு போறாங்க போயிட்டு இந்த கிலோ கணக் ல இது பண்றாங்க பாருங்க அங்க போயிட்டு ஒரு ஃபை டாப்ஸ் எடுத்துட்டு வருவா அவ்ளோ கிராண் டா தீபாவளிக்கி பொங்கலுக்கே போட்லா அந்த அளவுக்கு கிராண்டா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ்னு எடுத்துட்டு வராங்க பாருங்க அவங்க எப்படிதா செட் ஆகுதுன்னு தெரியலேங்க நா தேடி பாத்தா ஒரு நாள் கூட அந்த மாரி கிடைக் மாட்டிகிதுங்க அப்டி செட் ஆகுதுங்க அவுங்க டாப் மட்டு நூறு ரூவாய்கு அவ் அவ்ளோ கிராண்டா இருக்குங்க செம்ம ஒரு மெருன் கலர் ஒண்ணு எடுத் துந்தாங்க பட்டு வச்ச மாரு செம்ம ஃபாண்ட் மட்டு வாங்கி செட் பண்ணிட்டா போதுங்க அ செம்ம தீபாவளிக்கு போடலா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போடலா செக்கத்தா இருக்குது எனக்கே ரொம்ப புடிச்சிருந்தது இவளுக்கு மட்டு எப்டிதா கெடைக்கிதோ அப்டி நெனச்சுக்குவே தேடி தேடி எடு அவங்க மட்டு எங்க நாத்தனார் அப்டி அ எ எ எந்த கட எப்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்டி எதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு
ஆமா ஆமா ஒரு சில பேர் இந்த மாயி இருக்காங்க எங்க மலிவா கிடைக்கு எங்க டிஸ்கவுண்ட் போடுறாங்கன்னு பாத்து பாத்து வாங்குறாங்க அது எவ்ளோ காசு போட்டு வாங்குனாலு வரு
நாங்க என்ன பண்றது நாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் எங்க வீட்டுக்காரக்கு வா ஆன்லைன்ல ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு கூட்டிட்டு போன அங்க போனா ஆஃப் ஃபரி இல்ல ஒன்னு இதே மாரி ரெண்டு மூணு டைம் நடந்ததுனால அவரு நீ ஆஃபர்னே கூப்பிடாத எல்லாம் சொல்லுவாங்க னானா அங்க போனா எது இல்லைன்னு சொல்றாங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க
ஷன் மட்டு தனியா ஒதுக்கி இதுக்கு மட்டும் தா ஆஃபர்ன்னு சொல்லிருவாங்க
டைம் முடிஞ்சு இன்னொரு டைம் கால் பண்றே இருங்க மறுபடியு கூப்பிடுறே இருங்க ஓகே ஃப்ரீயாதானே இருக்கீங்க ஓகே ஓகே கால் பண்றே
ம்